ஹலோ கேக்குதுங்களா?
ஆ கேக்குது சார் ம். எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கே மேம் நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கே சார். அப்றோ இன்னக்கி சாட்டர்டே ஆ ஒர்க்குக்கு எல்லா போயாச்சா இல்ல லீவ் போட்ருக்கீங்களா?
இல்ல மேம் ஆக்சுவலா நான் இப்ப ஒர்க்கிங்ல இல்ல. ஆ நா வீட்ல சும்மாதா இருக்கே. சோ இன்னக்கி லீவ்தா இப்ப இல்ல நா ஒர்க்குக்கு போற வரைக்கு லீவ்தா.
அப்டிங்ளா சார் எதோ ஜாப் எதோ சர்ச் பண்றீங்களா?
இன்னா தேடிட்டுதா மேம் இருக்கே. ஆனா இன்னு எதுவு செட் ஆகல. நெறைய பக்கோ கேட்டுட்டே நெறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்ருக்கே. பாப்போம் எப்டி செட் ஆகுதோ அதுக்கேத்த மாரி போயிருவே.
ஓகே சார் ஓ கே நல்ல ஜாப் உங்களுக்கு கண்டிப்பா கெடைக் கு தேடிட்டே இருங்க கண்டிப்பா நல்ல ஜாப் கெடைக்கு.
தேங்க்யூ தேங்க்யூ மேம்.
ஆ ஓகே சார் ஓகே ஆ எனக்கு இப் பசங்களுக்கு லீவு அதனால காலையிலயே எப்பவுமே வந்து காலையிலயே எல்லா வேலையுமே முடிச்சிருவோ வீட்ல. அதுக்கப்றம் மதியோ உக்காந்து இந்த மாதிரி எதோ ஒர்க் இருந்தா அத பாக்குறதுதா வேல இல்லனா பசங்கள பாத்துட்ருக்கிறது. பசங்க வீட்ல இருந்தாலே எப்பவுமே வேல இருந்துக்ட்டேதா இருக்கு ஃப்ரீயா எல்லா இருக்க முடியாது.
அதுவே
ஆமா சார் ஆமா. ஆ உங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க?
எங்க வீட்ல நா அப்பா அம்மா பாப்பா மொத்தோ நாலு பேரு மேம்.
சூப்பர் சார் சூப்பர். அப்றோ இன்னைக்கி என் ஆ நா வந்து எங்க வீட்ல வந்து நா ஏன் ஹஸ்பண்டு ரெண்டு பசங்க எங்க அத்த இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து காலையிலயே வெ வேலைகள் போயிருவாங்க. அவங்களுக்கு லன்ச் எல்லாமே குடு த்து விட்ருவோ அதா சொன்னனே எப்பமே காலையிலயே எல்லா வேலையு முடிச் சுட்டு ஃப்ரீ ஆயிருவே.
ஓகே ஓகே மேம். நீங்க ஒர்க்கிங்கா மேம்?
இல்ல சார் இல்ல நா ஹோம் மேக்கர்தா. சும்மா இந்த மாரி ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி ஒர்க் கெடைச்சா அத வீட்லயே இருந்து பாத்துட்டு வீட்ட பாத்து தா இருக்கே ஹோம்மேக்கர்தா.
ஓகே ஓகே மேம் நீங்க படிச்சது
படிச்சது வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் சார் டிகிரி முடிச்சிருக்கேன் அது அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு பசங்க வந்ததுக்கப்ரோ அவங்கள பாக்குறதே டைம் கரெக்ட்டா இருக்கு வேலைக்கு போற மாதிரி இல்ல னால வேலைக்கும் போகல
அது வேணும் சரிதா மேம் எப்டி இருந்தாலும் குடும்போ அப்டின்னு வந்துருச்சுனாலே பசங்கள பாக்குறதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும் வீட்ல எல்லா லேடிஸ்க்கும் அப்டிதா
சார் கண்டிப்பா அதுவும் எனக்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து வேலைக்கு போகணும் அப்டிங்கற ஆசதான் ஆனா பாத்தீங்கன்னா அப்போ வேலைக்கு போனே மேரேஜுக்கு முன்னாடிலா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்ரோ மேரேஜ் ஆனதுக்கு அப்றமே வந்து கொழந்த போக முடியுது கொஞ்ச நாள் வீட்லதான் இருக்கேன்
சரி சரி மேம் உங்க ஹஸ்
ஓகே சார் ஓகே ஆ ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட்ல ஒர்க் பண்ணிட்ருக்காங்க சார் அவங்க காலையில போனா நைட்டு தான் வருவாங்க நானு அத்தயும் தான் வீட்ல இருப்போம்
சரி சரி மேம் ஓகே
ஓகே சார் ஆ பசங்க ஸ்கூல் போறாங்க சார்
ஓகே ஓகே மேம் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
பசங் பசங்க வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க
ஓகே ஓகே மேம் உங்ளுக்கு அவுங்க என்ன ஆகணுன்னு ஆச இருக்கு
ஹா அது என நம்ம ஆச வந்து பண்ண திணிக்க முடியாதுல்ல அவுங்க அத ஏத்துக்கவும் மாட்டாங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லா அது பியூச்சர்ல வந்து அவுங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அந்ததா ஏதோ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தா போதும் உம் அந்த மாரி இருந்தாப் என்னோட ஆச அவுங்ககிட்ட சொல்லி திணிக்க முடியாதுல்ல அந்த ஆம் ஆமா சார் அதனால வந்து இப்போ நா எல்லாருமே வந்து பா த்தீங்கன்னா நறைய பேர் வந்து டென்த்னாலும் செரி ப்ளஸ்டூனாலும் செரி பேரன்ட்ஸ் வந்து நீ இவ்ளோ மார்க்தா எடுக்கணு அப்டியெல்லா சொல்லி கம்பல் பண்ணுவாங்க இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க அ நாத்தனார் பொண்ணு வந்து அவுங்க அம்மா வந்து நானூத்தி அம்பதுக்கு மேல எடுக்கணும் அப்டின்னு போர்ஸ் பண்றாங்க ஆனா அந்த பொண்ணு நா நானூறுக்கு மேல எடுப்பேன் அதுக்கு மேலல்லா என்னால எடுக்க முடியாது ஃபோர்ஸ் பண்ணாதிங்க அப்டி அதான் அவுங்களுக்குன்னு ஒரு எவ்ளோ லிமிட் இருக்கோ அந்த அளவுக்குதான் உங்க வந்து படிக்க முடியும் அதுக்கு மேல நம்ம போட்டு நீ அவ்லோதா எடுக்கணும் இது பண்ணா அவுங்களால எப்டி முடியும் அவுங்களுக்கு எவ்ளோ முடியுமோ அதான முடியும்
அது வேணா சரி தா மேம் எப்டி இருந்தாலும் படிக்க வெக்கிறது நம்ம கடம படிக்கிறது அவங்க கடம அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் மார்க்குங்றது அவங்க லைஃப் அ டிசெட் பண்ண போறது கிடையாது எப்டி இருந்தாலும் அவங்க லைஃப்ல பெரியாலா வரவங்க எல்லாருமே இப்ப நீங்களே இப்டி இருக்கீங்கனா உதாரணத்துக்கு எக்கச்சக்கமான பேர் ம் மார்க்ஸ் கம்மியா எடுத்தவங்க கூட லைஃப்ல ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு போயிருக்காங்க சோ கண்டிப்பா பசங்கல அப்டி வந்துருவாங்க கவளப்படாதீங்க
ஆமா சார் கண்டிப்பா இப்ப நானுமே வந்து ஏதோ ஓரளவு சுமாராதான் படிப்பேன் ஏதோ நல்ல வேல கிடைக்கணும் வேலைக்கு போணுன்னு ஆசப்பட்டேன் ஆனா வந்து மூ அ இப்ப இருக்கற கொலந்தைங்களோட அ நாலேஜ் வந்து நமக்கு அப்ப இருந்திருக்காது ஏன்னா இப்ப எல்லா கொலந்தைக் எதிலுமே நல்லா மெச்சூரிட்டியா இருக்காங்க அ நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த் செவன்த்தல கத்துக்கிட்ட விசயங்கலா அவுங்க இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே வந்து நல்லா கத்துக்குறங்க அதனால வந்து நம்ம நானே என்னனா இப்போ வந்து என் பையனுக்க அப்போல்லா வந்து நா செவன்த் எய்த்து படிக்கும்போது தான் அந்த பெயிண்டிங்லயே லேப்டாப் எடுத்துட்டோம்னா பெயிண்ட் எல்லா ஒர்க் பண்ண தெரியும் ஆனா அவே இப்ப தேர்டு தான் படிக்கிறான் இப்பவே வந்து அவ வந்து அழகா வந்து லேப்டாப்ல டிராயிங் அந்த மாதிரி எல்லா வரையிறான் ஆ பேப்பர்லயுமே நீட் நீட்டா டிராயிங் பண்றான் அதான் ஹ அதனால வந்து இப்ப உள்ள புள்லைங்க நாலேஜா தா இருக்காங்க அதனால உங்க பியூச்சர் கண்டிப்பா நல்லாதா இருக்கும்னு நா நனக்கிறேன்
கண்டிப்பா மேம் ஆக்சுலா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்டின்றது நம்ம நீங்க வளர்ந்து வந்த காலத்துல இருக்கதை விட இப்போ வந்து ரொம்ப ராப்பிடாவே குரோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லாம் அது வேணா உண்ம தா ஆக்சுவலா லேப்டாப் இல்லாம ஃபோன் இல்லாம பசங்க இப்போ யாருமே கிடையாது சின்ன குழந்தைகல்ல இருந்து பெரியோங்க வரைக்கு எல்லார்கிட்டயுமே இருக்கு டெக்னாலஜி மூலியமா நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு பசங்க எத கத்துக்கிட்டு எப்டி வராங்க அப்டின்றது அவுங்க கைலியும் சொல்லி தர பேரன்ட்ஸ் கைலியும் தா இருக்கு சோ நம்மளும் நல்லா பாத்தப்போம் அவுங்களும் நல்லபடியா நந்தா வளர்ந் வளர்ந்து வருவாங்க
ஆமா சார் கண்டிப்பா ஆனா வந்து என் பையன்லா சொல்லவே வேணாம் சார் போனை எடுத்தானா வைக்கவே மாட்டான் நா அவுனுக்காக போன தூக்கி-துக்கி எங்கேயாவது ஒளிச்சு வைப்பேன் எப்டியாவது தேடி எடுத்துறேன் இப்ப கூட பாருங்க தேடி எடுத்துட்டு நான் போய் சார்ஜ் போட்டுக்கிறேன் கொஞ்சம நேரம் பாக்குறேன்னு சொல்றான் செரி ஏதோ கொஞ்ச நேரம் பாத்தா போ பரவாயில்ல ஆனா அதுலயே அவ வந்து மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருவான் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது வந்து ஒரு ஹ அப்போ வந்து அவுங்களுக்கு வந்து வேற எங்கேயுமே வந்து சிந்தனைய எல்லாம் போகாது இந்த போன்ல கேம் விளையாடணும் இந்த ரீல்ஸ் பாக்கணும் அந்த மாரியே இருக்கறது தா நம்மளுக்கு வந்து கொஞ்ச பயமா இருக்குது
ஆமா-ஆமா அது ஆக்சுவலா ஒரு அடிக்ஷன் மாதிரி அவுங்க போயிடுறாங்க பசங்களுக்கு வந்து போன் அப்டின்றது ஒரு அடிக்ட் மாரி ஆயிடுது போன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்டின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது ஸோ அதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுல ஆக்சுவலா அவுங்க போன் மட்டும் கையில இல்லாம ஹ இருந்துச்சு அப்டின்னாலும் அது ஒரு ட்ராபேக் தா போன் கையில இருந்தாலும் அது ஒரு டிராபேக் தா இருக்கு பட் டெக்னாலஜி எப்டி யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் பசங்களுக்கு அதிகமா போன்ன கொடுக்காம நம்ம அவுங்களோட எவ்ளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவுங்க கூட இருக்கும் போது எல்லாமே போன்ன தனியா வச்சுட்டு நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண் பண்ணிட்டு படிக்கிறதுக்காகவும் இல்ல மற்ற விசயங்களுக்காகவும் மட்டும் போன்ன கையில கொடுக்குற மாதிரி நீங்க பாருங்க சோ அப்டி இருந்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவுங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்பாம் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அவுங்க லைப்ல நறைய விசயம் கத்துப்பாங்க ஏனா அவுங்க பெருசா நறைய விசயங்கள் கத்துக்கிறது இந்த வளர்ந்து வர பருவத்துல உங்ககிட்ட இருந்தான் கத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது இது என்னோட கருத்து
ஆமா சார் நீங்க சொல்றது கண்டிப்பா ஹா நூறு சதவீதம் உண்மதான் ஹா நம்மளும் வந்து அவுங்கள வந்து கொஞ்ச வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாம கொஞ்ச அன்பா சொல்லி இப்டி எல்லாம் பண்ண கூடாது அதிகமா போன் பாக்க கூடாது ஹா போய் வெளையாடணு இந்த மாதிரி நம்மளு கொஞ்ச சொல்லி அவுங்கள வந்து திருத்தணு. அந்த ஃபோன்லயே வந்து கொண்டுட்டு போக்கூடாது.
செரிதா.
ம் சரிங்க சார். ஆமா சார் ஆமா. கா காலையில சாப்பாடல்லா சாப் ட்டாச்சா சார் என்ன சாப்பாடு?
ம் சாப்ட்டே மேம். எழுந்தது பத்து மணிக்கு மேலதா எழுந்திருந்தே. சோ நேத்து நைட் கொஞ்சோ வேல முடிச்சுட்டு வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதனால லேட்டா எழுந்ததுனால லேட்டா சாப்ட்டு இ இப்பதா ஒரு பத்து பத்தர மணி போலதா சாப்ட்டே சா ட்டோனா ஆ அம்மா தோச ஊத்தி குடுத்தாங்க. சோ சாப்ட்டுட்டு வந்தே. வந்ததுக்கப்பறமா நீங்க கால் பண்ணியிருந்தீங்க.
ஓகே சார் ஓகே.
சேரி மேம் நீங்க என்ன சாப்ட்டீங்க?
எங்க வீட்ல வந்து ஆ எப்பவுமே மாவு இருக்கு இன்னக்கி மாவு இல்ல. நேத்து வந்து எங்க அத்த அட தோசைக்கி செஞ்சு வச்சிருந்தாங்க. அத வந்து பசங்களுக்கு தோச ஊத்தி குடுத்துட்டு நா வந்து சாதோ வடிச்சு கொழம்பு எல்லாமே காலையிலயே வச்சுட்டோ. அத சாப்ட்டுட்டு அவ்ளோதா இனிமே இந்த வீட்டு வேலைல்லா கொஞ்சோ துணி தொவைக்கிறது காயப் போடுறது இந்த வேலைல்லா இருக்கு. அத முடிச்சுட்டு அ பசங்களுக்கு மதியோ சாப்பாடு குடுத்துட்டு கொஞ்ச நேரோ தூங்க வைக்கணு. ஏன்னா வெயில் அதிகமா இருக்குல்ல இப்போ விட்டோன்னா வெயில்ல போய் வெளையாண்டுட் டு இருப்பாங்க. அதனால கொஞ்ச நேர தூங்க வச்சுட்டு அப்றோ சாய்ந்திரத்துக்கு மேல திரும்ப அவங்கள போய் கொஞ்ச நேரோ வெளையாட சொல்லணுங் சார்.
சரிதா மேம் வீட்ல அங்க உங் ளுக்கு லேடிஸ் எல்லாத்துக்குமே ஆக்சுவலா வீட்டு வேல செய் யறதுக்கே நேரோ சரியா இருக்கு. வீட்டு வேலைய பாக்கறதுக்கும் பசங்கள கவனிக்கிறதுக்கு இல்ல மத்த வேகள் வேலைகள் வீட்டு வேலைல்லா செய்றதுக்கே நேரோ சரியா இருக்குன்னு நா நெனைக்கிறே ஏன்னா எனக்கு தெரியல பட் நா எங்க வீட்லயு அம்மா இரு க்காங்க அம்மா அப்டிதா பண்ணுவாங்க அதனால நா சொல்றே.
உங்க வீட்ல ம ட்டு இல்ல எல்லார் வீட்லயுமே அதேதா. பெ வேல இருந்துட்டேதா இருக்கு. எங்க வீட்லல்லா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டுமே வந்து ரெண்டு வாஷிங் மிஷின்ல ரெண்டு லோடு போடுற மாதிரி இருக்கு. ஆ ஆ மதியோ ஒரு ட்ரெஸ்ஸ கழட்டி போடுவாங்க
ஏன்னா அஞ்சு பேர் இருக்கீங்க இல்லையா? சோ கண்டிப்பா அப்டிதா இருக்குன்னு நெனைக்கிறே.
ஆமா சார் ஆமா. பசங்க கூட பசங்க ட்ரெஸ் எல்லா கூட அவ்வளவா சேராது சார். இந்த ஹஸ்பண்ட்தா நெறையா ஆ ஆ காலைல ஒண்ணு மதியோ ஒண்ணு நைட்டு ஒண்ணு இப்டி பாத்தா அதுவே ஒரு மூணு செட் ஆயிரு.
அது எல்லா வீட்லயு நடக்கறதுதான எங்க வீ ட்லயு அப்டிதா எங்க அப்பாவு அப்டிதா பண்ணுவாரு. ஏன் நானே அப்டிதா பண்ணுவே. எங்கயாது வெளிய போகணு அப்டின்னா டக்குனு வேற ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து அத மாத்திருவோ ஆ அத தொவைக்கிறது யாரு எவ்ளோ கஷ்டப்பட்டு தொவைக்கிறாங்க அதெல்லா நா யோசிக்கிறதே இல்ல. டக்குனு அடுத்தது மாத்துனமா ஆ போயிட்டு வரலா போ வாங்க சரி வா அடுத்து வேற எங்கயு போணுமா அ சரி வேற எதா மாத்து அப்டின்னு சொல்லி மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி போட்டு ஒரு நாளைக்கி கிட்டத்தட்ட மூணு ட்ரெஸ்ஸு நாலு செட்டு சேந்துரு.
சார் ஆமா. ஹும் அதனால இப்ப நா அவர் டிரஸ்ஸ வாஷ் பண்றதே இல்ல. ஏன்னா அப்பதா வந்து தெரியு அவங்களுக்கு ஆ வாஷ் பண்ணி அத போய் காய வச்சு எடுத்துட்டு வந்து வைக்கறது எவ்ளோ கஷ்டோன்னு தெரியு அதனால என்னோட டிரெஸ்ஸு பசங்க டிரெஸ்ஸு எங்க அத்த டிரெஸ் மட்டு வாஷ் பண்ணிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது அவர் டிரெஸ்ஸ வச்சிருவே அவரு தொவைக்கிறாரு என்னமோ பண்ணிக்கிறாருன்னு வச்சிருவே.
கெடையாது பனிஷ்மெண்ட் ஆக்சுவலா நீங்க பண்றது
அதுதா அப்பதான சார் வந்து தெரியு. அப்பதா ஒரு நாளைக்கி ஓகே ஒரு ட்ரெஸ்ஸு ஆ போடணு ஆ அதிகமா வந்து ட்ரெஸ்ஸ வந்து சேர விடக் கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியு அப்பதா அடுத்து போட்டுக்கறதுக்கு டிரெஸ் இல்லாத போதுதா அப்ப நம்ம வந்து ஆ இந்த மாரி அ அடிக்கடி கல்ட்டி போடக்கூடாதுனு தெரியுல்ல அதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட்.
மேடம் பாவோ அவரு. அவரு என்னதா பண்ணுவாரு? ஏற்கனவே அவரு வெளிய எப்டியு வெளிய வேல எல்லா இருக்கு. போயிட்டு வர்றதுக்கு எப்டி நீங்க உங்களுக்கே தெரியு இப்போ வெயில் எவ்ளோ ஜாஸ்தியா இருக்குன்ட்டு. அப்போ ஒரு நாளைக்கி ச குறைஞ்சபட்சோ வெளிய போயிட்டு வரவங்களுக்கு வேர்த்திருச்சு அப்டின்னா ஒரு செட் இல்ல ரெண்டு செட் மூணு செட் மாத்ததா செய்வாங்க. அதுக்காக இப்டிலா பனிஷ் பண்ணலாமா அவர?
செரி பாவோ பா த்துக்கறே என்னன்னு பாத்துக்கறே ஓகே சார் தேங்க்யூ ம் சரி ஓகே சார் கண்டிப்பா.